வணக்கம் தோலி
ஆஹ் வணக்கம்மா
நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேமா
உம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தோழி
சமையல் பண்ணின்டு இருக்கேம்மா
சரிங்க தோழி சரிங்க
உம்
இன்னைக்கு ஆஹ் சாப்பிட்டாச்சு தோழி இப்பதான் சா
ஓகேமா
உம் அ பையன் வந்து படிச்சிட்டு இருக்கான் தோழி அதனால சரி சமையல்ல எல்லாம் முடிய புரிஞ்சிதுங்க சரி முடிச்சுட்டு நம்ளோடைய வேலய பார் பாத்துட்டு இது பண்ணிக்கலாம் அப்டின்னு
சேரி சேரி ஆஹ்
இந்தா டெய்லியும் நடைப்பயிற்சி வந்து போறாங்கல்ல தோழி
ஆமா
ஆ அதனுடைய நன்மைகள் அது குறித்து தினசரி ந நடைப்பயிற்சி மூலமா என்ன நன்மைகள் அப்டிங்கறத பத்தி கேக்கலான்னு சொல்லிட்டு கூப்ட்டேங்க தோழி
சரிங்கமா நடைப்பயிருச்சி வந்து வந்து எல்லா வயதினருக்கும் ஏற்றது
ம்
சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கிற கொழந்தைய வந்து பத்து நிமிஷம் அவங்கள எல்லாம் ரொம்ப நேரம் நடக்க வுடக் கூடாது கால் வலிக்கும்
ம்
பத்து நிமிஷம் நட பழகி வுட்டுட்டோம்னா அவுங்க என்னைக்குமே வந்து நடந்து ப பழகுறதுக்கும அவங்க பழகின்றுவாங்க அதே மாரி பெரியவங்க சின்னவங்க ஒரே நிமிஷம் பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே வந்து அந்த நடப்பழத்த இது வந்து அ நோய் நோய் நொடி இல்லாம வச்சுக்கும்
ம் ஹலோ
நோய் நொடி இல்லாம வச்சுக்கும் அதே மாரி ஒடம்புல சத்து சக்கரையோட அளவு அதிகரிச்சா கூட நடக்கும் போது வர வேர்வை இருக்கு இல்லியா
ம்
அது வந்து இந்த இன்சுலின சமநெலப்படுத்திடும்
ம் ம்
நடக்கும் போது நம்ம கொடல்ல வந்து செரிமான பிரச்சன வராது நல்ல ஜீரணமாகும் அதே மாறிட்டு தே அங்கங்க கழிவுகள் தேங்கி இருந்தா கூட அதெல்லாம் விரைவா வெளியில வேர்வையாகவும் ஆ மலமா இப்பவும் வெளியில வந்துடும்
சரிங்க தோழி சரிங்க
நெறைய நன்மைகள் இருக்கு நம்ம கிட்ட பார்வ தூர பார்வல்லாம் ஒரு தூரக்கருந்து ஒரு வண்டி வருதுன்னா கூட அந்த நடப்பயிற்சி மூலிமா போகும்போது நம்ம கவனம் தான் இருக்கும் அப்போ அந்த கவன சொ மு இல்லாம நம்ம போகும்போது நம்ம பார்வையும் கூர்மையாகுது
நிச்சைமா தொல்
உம்
அதே மாதிரி அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நாங்க கல்லூரி படிக்கிற காலத்திலயே வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கல்லூரிக்கு வந்து அஹ் பஸ்கள் வந்து அளவா தான் இருக்கு க்கும் தோழி அதனால வந்து பாதீ ன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கல்லூரிக்கு தினமும் ஒரு அரை கிலோமீ ல இருந்து ஒரு முக்கால் கிலோமீட்ட டர் வந்து நடந்து போய் படிச்சுட்டு சாய்ந்திரம் வரும்போதும் திரும்ப நடந்துதான் வருவோம் அதே மாதிரி வீட்டுக்கு பஸ் சரி வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் பஸ்ஸ்டாப்லந்து வீட்டு க்கும் வந்துட்டு ஆஹ் ஒரு பத்து நிமிட இடம் வந்து நடந்து போற மாதிரிதான் இருக்கும் தோழி பஸ் வசதி வந்து குறைவு தான் ஆஹ் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நடைபயிற்சியினுடைய முக்கியத்துவத்தை வந்து நான் என்னோட பெற்றோர்களிட்ட இருந்துதான் நான் கத்துக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பெற்றோர்கள் வந்து கடந்த முப்பது ஆண்டு காலமா தினமும் வந்து ஆஹ் ஒரு மணி நேரம் ஒன்றா கால யில அல்லது சாயந்தரம் சில சமயங்கள்ல இரண்டு வேலைகளிலுமே என்னோட அம்மா அப்பா ரெண்டு ரண்டு பேருமே வந்து அஹ் நடைப்பயிற்சி போறது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது ஆண்டு காலமா அவங்க வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க இப்ப அவர்களுக்கு அறுபத்தைந்து எழுபது வயதிற்கு மேல ஆனாலும் எவ்வளவு தொலைவுல விட்டாலும் அவங்க வந்து நடந்துருவாங்க பஸ்வருனும் ஆட் டோ வரணும் அப்படின்னு எல்லாம் அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க சில சமயங்கள பஸ் வரல அந்த இடத்துல ஆட்டோ வசதியும் இல்லை அப்படின்னா கூட ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் னாலும் அவங்களுக்கு வந்து அந்த நடக்கக்கூடிய திறன் வந்து அவங்களுடைய நடைபயிற்சி மூலமாதான் வந்துச்சு
சரி சரி
அந்த தினமும் அந்த நடைப்பயிற்சி மேற்கொண்டதுனால அவங்களுக்கு வந்து யாரையும் சார்ந்து இருக்கு இருக்கணும் அப்படிங்கறது வந்து கிடையாது வயதிக காலத்திலாம் அவங்களுடைய காரியங்களை வந்து அவங்களே செஞ்சுக்கிறாங்க
பரவாயில்ல பரவாயில்ல நல்ல விஷயம்மா
ஏன்ன பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஒரு ஐம்பத்த பத்தஞ்சு அறுபது வயசு ஆனாலே இன்னொருத்தரை வந்து சார்ந்த இருக்கிற மாதிரியான அஹ் இருக்கும்போது ஒரு சில வீடுகள்லாம் அத வந்து ஏத்துக்கிறாங்க ஒரு சில வீடுகள்லாம் அத வந்து ஏத்துக்கிறது இல்லை
உம் உம்
நம்ம வந்து நம்மளுடைய உடல்நிலையும் மனநிலையும் ஒருத்தர அஹ் சார்ந்து இருக்காம நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து இறுதி மூச்சு வரை நம்ம செயல்களை நம்மளே செய்யற அளவுக்கு நம்ம உடல்நிலைய பலமா வச்சுக்கிறதுக்கு நிச்சயமா அந்த நடைப்பயிற்சி வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து பாதிக்கும் வாய
சரி சரி சரி நல்ல விஷயமா நீ நல்ல விஷயம் கேற்று தெரிஞ்சுண்டேன் நானு ஆனா நடடைப்பயிற்சினால அது நமக்கு ஒரு உடற்பயிற்சி தான் நடைப்பயிற்சியே ஒரு உடற்பயிற்சி தான்
உம் நிச்சயமா தோழி
நடந்து போற இதுல இருக்கிற சுகம் இந்த பஸ்லயோ ஏசி கார்லயோ போற இதுல இல்ல
நிச்சயமா தோழி அதே மாதிரி அதே மாதிரி வந்து பாாரத்தீங்கன்னா அந்த நடைபயிற்சி ஆஹ் இயல்பா கொண்டுருக்கவங்களுக்கு வந்து இதயத்துல பெரும்பாலும் எந்த ஒரு அதீதமான பிரச்சனைகளும் வந்து இருக்காது அவங்களுடைய அந்த ரத்த ஓட்டம் வந்து சீரா இருக்கறனால அப்படியே இதே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் பிபி அந்த மாதிரி ஏதாவது வந்தா கூட அவங்கள அது பெரிய அளவுல
பாதிக்காது கரெக்ட் கரெக்ட் அதான் நமக்கு வந்து மொத்தம் மூணு ஹார் ஆர்ட்ங்கிறது இருதயம்ங்கிறது நம்ம நெஞ்சு ள்ள ஒண்ணு இருக்கு ரெண்டு காலோட கண்டெக்ட் கால் இருக்கு பாாரத்தீங்களா அதுவும் நம்ப ஹார்ட் தாசொல்லணுமா ஏன்னா அது வழியாதான் அது வழியாதான் நம்ம உடம்புல ரத் த்தம் வந்து இந்த வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கும் யெடது பக்கத்திலிருந்து வலது பக்க பக்கத்துக்கும் பாயற காரணமே அந்த ரெண்டு கால்கள் பின்னாடி இருக்கிற கெண்டைக்கால் தான் கெண்டைக்கால் பகுதி தான்
நிச்சயமா தோழி அத வந்து இரண்டாவது இதயம் அப்படின் கூட பயிற்சி வகுப்புகள்ல வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த நடைப்பயிற்சி பழக்கம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தரையில உட்கார வழக்கமும் வந்து அவங்க கிட்ட இருக்கும் ஆஹ் எவ்வளவு வய ஆனாலும் அவங்கனால தரையில வந்து உட்கார முடியும் அந்த சமனங் கால் போட்டு அவங்க வந்து உணவு உண்பது அது அல்லது ஏதாவது ஒரு சிறு சிறு செயல் செய்யும் போது அவுங்க தரையில உட்காரது வந்து வழக்க பக்கமா இருக்கும்
நாங்களாம் இன்னமும் தரையில தாம உக்காறோம் தரையில உக்கார்ந்துதான் சாப்ப சாப்படுறோம் சேர்ல எல்லாம் உட்கார மாட்டோம் யார் வீட்டுக்கு போனாலும் கீழே தான் உட்காருவேன் அவங்க கூட சேர்ல உட்காருங்கன்னுவாங்க இல்லங்க இதுதான் பழக்கம் இதுல தரையில உட்காரதான் நல்ல அனுபவமா இருக்குன்னு சொல்லு வேணாம் நம்ம உடம்புக்கு எது சூட்டபிளா இருக்கும் அதுலதான நம உட்கார முடியும்
நிச்சயமா ங்க நிச்சயமா அதே மாதிரி வந்து பாாரத்தீங்கன்னா அந்த கீழே தரையில அம அமர்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய வழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மு குட்டி வலி அப்படிங்கறிறது வந்து வாழ்க்கையில வந்து தாமதமாதான் வரும் அந்த முட்டி வல்ல அப்படிங்கறிறது வந்து பெருசா வராது அப்படியே வந்தாலும் அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது
உஹம் உம்
சமணங்கால் போட்டு உட்காரும்போது நம்மளுடைய கால்களுக்கு முழுமையான நம்ம பயிற்சி வந்து கொடுத்துடுறோம் அது கொஞ்ச நேரம் மட்டும் இல்லாம ஆ நம்ம நாள் முழுவதும் அதுல வந்து பல மணி நேரம் அந்த உட்காந்தி தான் நம்ம செய்யும்போது அந்த உடம்பு வந்து வந்து அஹ அந்த பிளெக்சிபிலிட்டி அப்படிங்கற தன்மையை வந்து அடைஞ்சிருது
அதான் அதான்
நானும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வீட வீட்டு வேலைகள் செய்யிற போற நேரம் தவிர மிச்சம் எல்லா நேரமுமே எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே த ல்லாம் அமர்ந்து உட்கார்ந்து தான் பா ப்பமா
உம் அதுதமா இயற்கையும் கூட
படிக்கிறத ஆாகட்டும் இந்த சேர்ல க்கறது கட்டில் படுக்கறிறது இதெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச வரை க்கே தவிர்த்தருவோம்
அதான் அதான்
நம்ம வந்து ஒரு நாற்பது வயது கிடக்கு கிடக்க நம்மளுடைய உட உடம்ப வந்து வலுவா வச்சுக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லது
உம் உம் கரட்டு தான்
ஆஹ
இப்ப தொந்தரவா இருக்க கூடாதுன்னா நம்ம பாரம்பரியத்தை நம்ம மறக்க கூடாது.
நிச்சயமா நிச்சயமா
நம்ம வேலையை நம்ப செ செஞ்சுிக்கணும் நம்மள யாரும் வந்து எழு தி உக்காத்தி வச்சு குளி ப்பாட்டி இந்த வேல எல்லாம் பண்ணக்க கூடாது நம்ம செல்ப் கான்பிடன்ஸ்ல இருந்தாலே நம்ம உடம்பு நம்பமளே தயார் பண்ணிக்கலாம் அதுக்கான சக்திய வந்து கடவுள் குடுத்துருக்கு க்கரார ஆனா அது யாரும் வந்து பயன்படுத்த மாட் டின்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க நம்ம தைரியமா நம்ம எத்தனைக்கு எத்தன நம்மளுடைய வேலைகளை வந்து நம்ம செஞ்சுிக்கிறோமோ
உம்
தெ நம்மளும் ஆரோக்கியமா இருக்கலாம் நம்மளுடைய குடும்பமம் வந்து ஆரோக்கியமா இருக்க க்கும் இப்ப பக்கத்து கடைக தூ இந்த மாரி பக்கத்து வீட்டுக்கு இப்படியல்லாம் போற அப்ப கூட இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு போறது வந்து நிறைய பேர் வழக்கமா வச்சிருக்காங்க அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து அருகில செய்யறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நடக்கறதெ எல்லாம் வந்துட்டு நம்ம நடந்தே போய் அதை வந்து செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமா அதுவுமே வந்து ஒரு வகையான உடல் பயிற்சியாதான் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி தினமும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது இரண்டு டு மூன்று லிட்டர் தண்ணீர் வந்து நம்ம அருந்தணும் அதுதான் நம்மனுடைய உ டம்புக்கு வந்து நல்ல ரத் தோட்டத்தையும் நம்மளுடைய தசை நார் கள் வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் வீக்கம் அல்லது வால் அஹ க்கம் அந்த மாதிரி ஏற்படாம வலிமையா இருக்கிறது வந்து உதவியா இருக்கும்
நிச்சயமா நிச்சயமா
அதனால முடிஞ்ச வரைக்கும் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கைய வந்து பேணி பாதுகாத் கத்துக்கிறது தான் வந்து முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்த நியதி அதையும் எதிர்கால சந்ததியினர் வந்து பின்பற்றுவதற்கு பெ ட்டோகலுடைய நம் பெற்றோர்களாகிய நாம் வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு நிச்சய அந்த வழக்க வந்து சிறு வயது மகலே நம்மளுடைய குழந்தைகள் பேர குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அவுங்ளுடைய வாழ்க்கையு வந்து ஆரோக்கிய நிறைந்ததாக இருக்கு
நிச்சமா
அதே போல நிச்சயம் ந நுடைய அன்றாட உணவுகள்ல வந்து அந்த காய்கறிகள் பழங்கள் சிறுதானியங்கள் பருப்பு வகைகள் வந்து அதிகமா கொள்ளணு இந்த ஜங்க் ஃபுட்டு பக்கெட் உணவு ல வந்து எவ்வளவுக்கெவ்ளவு நம்ப குறச் க்கரமோ அவ்வளவுகவ் நம்ப டைய உடல்நிலை வந் து வலுவவே இருக்கும்
நிச்சமா
து நல்ல விஷயங்கள பகிர்ந்துகிட்டோம் தொடர்ந்து பேசுவோம் தோழி நன்றி வணக்கம்
தொடர்ந்து வ லைன்ல இருக்கலா நன்றிம்மா வணக்கம்
வணக்கம் தோழி